கேக்குதுன
ஆ வணக்கம் மேம்
வணக்கம வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் தோழி நல்லாருக்கிங்களா சாப்டீங்களா
இல்ல இனிமேதான் சா
காலைல தேநீர் குடுச்சாச்சா
குடுச் நீங்க சாப்டீங்களா
ம் சாப்ட எ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே
ம் ம்
நீங்க வந்து ம் சொல்லுங்க
சொல்லுங்க
நீங்க வந்
சொல்லுங்க தோழி உம் ஆஹ்
வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையா தேவ இல்லையா அப்டின்ற உங்களுக்கு உ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊக்கம்ன்றத பத்தி
எனக்கு விட்டு விட்டு கேக்குது தோழி
இப்ப கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க
ஆ அதா ஊக்கம் ஊக்கம் வந்து வாழ்க்கைல தேவையா தேவ இல்லயா நீங்க எப்டி பாப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவ்து யாராச்சு ஊக்குவிச்சுருக்காங்ளா அந்த மாதிரி எதாவது உங்ளுக்கு அனுபவம் இருக்குங்களா
ஆ இருக்கு அது வந்துட்டு நமக்கு ஆ வந்து நம்ப வந்து அது ஒருத்தவங்ககிட்டதா நம்ப அத எதிர்பாக்காம இருக்கலா ஏன்னா இப்ப நம் ஆஹ் நம்ள சுத்தி இருக்கோங்கல்லா வந்துட்டு இல்ல வேணா அது கண்டிப்பா முடியாது அப்படி சொல்லிட்டாக்கா நம்மது அது ஆ நம்ளால சரி முடியாது அப்டி சொல்லிட்டு நம்ப அத அத நம்ப செய்யாமலே இருப்போ
ஆமா
ஆனா நம்ள நம்ளால முடிலனா கூட இல்ல கொனால முடியு கண்டிப்பா நீ பண்ணி பாருன் சொல்றதுக்கு வந்துட்டு எப்பவ்மே அதுக்கு இருக்க மாட்டாங்க நெறைய பேரு
அது கரைய அது உண்மையான விஷ்யோ உம்
அப்பா மா நம்ம நல்லா இருக்குணு நினைக்கிறவ்ங்க ஒண்ணு ரெண்டு பேர் தா சொல்லுவாங்க ஒன்னால முடியாட்டி பரவால நீ பண்ணி பாரு முதல்ல அப்டின் சொல்வாங்க ஆனா வந்துட்டு ஆஹ் நம்ளோட நம்ளோட நண்பர்கள் கூட இல்ல உனால முடியாது கண்டிப் பா நீ எப்டி செய்வ அந்த மார்தா சொல்லுவாங்ளே தவிர நீ ஒரு வாட்டி செஞ்சு பாரு தோத்தா கூட பரவால்ல நம்ப அடுத்த வாட்டி பாத்துக்லா அப்டின் சொல்ல மாட்டாங்க அதுனால் நம்ப ஆஹ் நம்ம வந்துட்டு அ வேற ஒருத்தவ்ங்க வந்து நம்ம போய் ஏன் மொதலே இதெல்லா நம் எதிர்பாக்ணு நம்ள நம்பளே ஊக் க்க படுத்திக்கிட்டு நம்ப நம் தோத்தாலு பரவால நம்ப அடுத்த வாட்டி நம்ம அத விட சிறந்ததா செய்யலான்ட்டு நம்பளே ஒரு முடிவுல இருக்குணு நம்ப அதே மாரி சேர் ஒரு வாட்டி தோத்து டா இதுக்கப்பரொ இது செய்ய வேணா அப்டி நெனைக்க கூடாது நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா எத்தன வாட்டி தோத்தா என்ன நம்ப அத முதல்ல முயற்சி செஞ் தெம்மாங்கிருதனா பாக்குன் நம்ப தோத்துட்டமா ஜெய்ச்சமாங்றது வந்துட்டு அது வேற நம்ம அது முயற்சி செய்யாம நம்பத் நம்ம தோத்துருவோ சொல்ட்டு இருக்க கூடாது
நானே இங்க நானே வந்துட்டு பேச்சு போட்டிக்லா போவே அங்க வந்துட்டு உம் போ போய்ட்டு ஒரு ஒரு பத்து வாட்டி போய்ட்டு வந்துருப்ப பத்து வாட்டியுமே வந்துட்டு நா வா அதுல போய்ட்டு அதுல வெற்றிலா ஒண்ணு இது புண்ல ஆ பேய்ட்டு எலலாத்துலுமே தோல்விதா ஆனாகு ஆனாலு கூட வீட்ல வந்துட்டு இல்ல பரவால்ல பண்ணு ஒண்ணு பிரச்சனல்ல இப்பதா இப்பதா ஆரம்பத்துல இருக்கு போக போக கத்துக்குலா அப்டின் சொல்ட்டு வந்துட்டு அ நெறைய ஊக்கப்படுத்துனாங்க ஆனாலோ நெறையப் அப்பவே சொன்னாங்க நீ போயிட்டு வந்துட்டு ஒரு அ இவ்ளோ போற போயிட்டு ஒ நீ ஒரூவா கூட இது பண்ல நீ போறது வந்துட்டு காசு தான வேஸ்ட்டா போகுது ஏ வேஸ்ட்டா போற அந்த மாரில்லாஸ் சொல்லியிருக்காங்க
ம் ம் செரி சரி
தொடர்ந்து போயி ஒரு வாட்டி ம் ஒரு வாட்டி வந்து அதுல வந்து முதலிடம் பெற்றுட்ட அ வீட்ல எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப அ அதா நீ போக போகதா ஒனக்கு தெரியோ அப்டின்ட்டு சொல்லிட்ருந்தாங்க அதா நம்ம வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணாமலே நம்ளால முடியாது முடியாதுன்றுக்க கூடாது எல்லாராலயுமே எல்லாமே முடியும் நம்ம மொதல்ல அத நம்ப செஞ்சு பாக்கணோ இப்ப நா நானே நம்பளே இருக்கோ நம்ப வந்துட்டு பொறக்கு போதே வா சமைக்க கத்துக்குட்டோ இப்பதானங்க போக போகதா நம்ப தப்பு பண்ணி தப் இப்படிதா கத்துக்குட்டோ
ஆமா
ஆமா அது மாரி நம்ப அது அது நம்பளே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்னோண்ணா நமக்கே தெரிஞ்சிறோ ஒரு இதுதா பண்ணணோ அப்டின்னு
ம்
ம் அதனால நம்ப அத வந்து பெருசா ஒரு இது பண்ணிக்க வேணா நீங்க இது மேரி ஏதாச்சு இருக்கா தோலி அனுபவம்
இருக் இருக் ஏன்னா இப்ப ஊக்கம் அப்டின்னு எடுத்துன்னா எனக்கு வந்து நா வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் போது பாத்தீங்கன்னா வ நமக்கு வந்து மதிப்பெண் தான இது அ என்னோட அத்த பொண்ணு ஏன்னா எங்க அத்த பொண்ணு எல்லாருமே நாங்கெல்லாமே ஒரே அ அ அவரே இது அவ என்ன விட ஒரு ஆறு மாசந்தா பெரியவ ஆனா ரெண்டு பேருமே பத்தாம் வகுப்பு தா படிச்சோ அவ வந்து நானூத்தி சில்ற மார்க் எடுத்துட் ஆனா வந்து என்னால அந்த மாரி எடுக்க முடில முன்னூத்தி என்பது கிட்டதா நா எடுத்திருந்தே ஆனா எல்லாருமே என்னன்னா அ உறவினர் இருந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கனா ஒரு மாதிரி ஆ என்ன நீ ஒலுங்கா படிக்கலயா நீ வந்து இது பண்லயா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன பேச ஆரம்பிஸ்ட்டாங்க ஆ எனக்கு என்னடானா என்னடா இது நம்ம ரொம்ப மன அழுத்தம் வந்து து ரொம்ப அதிகமாயிடுச்சு எனக் இது ரொம்ப அழுது அழுது அழுது அழுது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா எனக்கு எங்க வீட்டுக்கு எதிர்க ஒருத்தங்கருப்பாங்க ஒரு அக்கா அவங்க வந்து என்ன பாத்துக்கிட்டேருப்பாங்க எப்போமே ஆ எ என்ன என்னாச்சு எ எ எல்லாமே வாங்க நல்லா நா சொன்னே இந்த மாரி ஏ என்னையவிட அந்த புள்ள வந்து அது மா மார்க் எடுத்துருச்சு அதனால வந்து என்னைய வந்து ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்ட்டாங்க எங்க வீட்ல அவன் இதுக்கு போய் நீ அழுதுட்ருக்க இதெல்லா ஒரு விஷயமா இது இது இன்னு ந பைய ருக் கு வாழ்க்கைல இதுக்கெலா அழுலாமா அப்டின் சொல் அந்த ஆ என்ன சொன்னா ங்கனா ஆ ஒனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குல நீலா பன்னென்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு எல்லா இருக்குல அப்பற என்ன அத அதுல வந்து நீ அவள விட அதிகமா எடுத்துக்காட்டு ஆ அத அத விட என்ன இருக்கு ப்டின்னு சொல்லிட்டு அவுங்க என்ன ஊக்குவிச்சாங்க எனக்கு அவ் அப்ப வந்து வேற யாருமே நீ வந்து ஆ எங்க அப் ஏனா எங்க அம்ம லா அந்த அளவுக்கு ஆ ரொம்ப படிக்காதவங்கனால அந்த அளவுக்கு அவுங்களுக்கு வந்து ஆ ஆ இந்த மாரி தா பேசணுமா அப்டின் கூட அவங்களுக்கு தெரியாது அப்டின்னும் போது அவுங்க வந்து என்ன வந்து அவங்கியா அவுங்க எனக்கு ஊக்குவிக்கிறணு அவஸ் கெடையாது ஆனா அவங் அது மாரி சொன்னோ சொன்னோனே எனக் போ சரி அப்போ எனாச் ன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை கெடைச்சது ஓ இன்னொரு ரு வாய்ப்பு இருக்கு போல நமக்கு இதுதா வாழ்க்க நம்மதா வந்து தேவைல்லாம வந்து மனச போட்டு குழப்பிட்டோன் சொல்லிட்டு அதுக்கப்பற வந்து நா ப பதினென் பதினோராம் வகுப்புல நம்ம அ படிக்கிறது இது கெடையாது ஆனாப் பதினோரா வகுப்புல வந்து நா வந்து இந்த காமஸ் குரூப் எடுத்தனால ஆ அதுல வந்து நல்லா ஆ தெரிஞ்சுகிட்டா மட்டுந்தா பன்னென்டாம் வகுப் ப்ல வந்து ஓரளவு எல்லாமே பண்ண முடியு அப்டின் தெரிஞ்சிச்சு அதுக்கபுற பதினொனா வகுப்புலயே எல்லாமே வந்து ஓ க- கத்துக்கிட்டு அதுக்கபுற பன்னென்டா வகுப்பு புல வந்து ஆயிரத்தி நாப்பத்தஞ்சு மார்க் எடுத்தே ஆனா அவ வந்து ஆ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பது தா எடுத்துருந்தா எனக் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல எனக் எனக்கு என்னன்னா அவள விட க அதிகமா எடுத்துட்டேன்னு கூட நா நெனைக்கல பரவால்ல நம்ம வந்து ஆயிரத் இதுக்கு மேல எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு இதுலதா இருந்த அப்பியுமே என்ன பண்ணாங்கனா ஆ அப்ப வந்து அவள வந்து பெருசா இதெல்லா பேசல என்னைய எ பரவால்ல நீ வந்து நல்ல மாதி கிட்டதட்ட அப்டின் சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டமாயுருச்சு நம்ம வந்து அவள விட கம்மியா எடுத்துட்டோமே மார்க்கு அப்டினு இந்த மாரி அ என்ன சொல்ல வரன்னா அந்த டைம் அந்த நேரத்துல வந்து அவங்க ஊக்குவிக்குறதுக்கு இல்லன்னா நா வந்து பண்ணெண்டாம் வகுப்புல இவ்ளோ மார்க் எடுத்துருப்பனா அப்டின்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாதாருந்துச்சு ஆ ஏனா ஒரு சில நேரங்கள்ல வந்து ஊக்குவிக்கிறதுக்கு யாராது இருக்கணு ஏனா நம்ம வந்து அனுபவம் அனு ஒரு வாழ்க் வந்து அனுபவம்னு அப்டி ஒண்ணு வந்துருச்சுன்னா மட்டுதா நமக்கு தெரியு ஓ இதுதா வாழ்க்கை க இதுதா அது இதுக்கப்புற இதுதா அப்டின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கு இதுவே நம்ம வாழ்க்கையவே வந்து தொடங்க ஆரம்பிக்கல இப்பதா நம்ம வந்து வாழ்க்கைய வந்து பெருசா எடுத்துட்டு போறோ அப்டின்னு போது இந்த மாதிரி ஆ ஒரு அக்காவோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணு போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு அந்த அந்த நேரத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயமாருந்துச்சு அதனாலதா கேட்ட
ம் கண்டிப்பா
ஏனா ஆ அவங்க வந்து நம்ம அவங்க வேற யாரோ அவங்க வந்து நமக்கு சொல்லணுனு அவசியமே கெடையாது அந்த அந்த நேரத்துல நா வந்து ரொம்ப அழுது அழுது எனக்கு கண்ணெல்லா வீங்கி போயி ஒரு மாதிரி ஆயிருச்சு அவங்க அத பாத்தட்டுதா கேட்டாங்க என்ன ஏன் அழுதுட்ருக்க இவ்ளோ தூர அழுகுறதுக்கு என்னருக்கு உன் வாழ்க்கைல அப்டின்னாங்க அப்றதா நா இந்த மாரி சொன்னோனே அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்றமா ஆ என்னதாருந்தாலுமே ஆ பரவால்ல செரி இ வி என்ன இப்டி மார்க் எடுத்துட்டன்னு திரும்ப அவங்க பேசுறத விட கொஞ்சோ அவங்க வந்து அந்த மாதிரி ஊக்குவிக்கிற மாரி பேசுறனால மட்டுதா கொஞ்சோ ஓரளவு நம்மளால எடுத்துட்டு போக முடியுது அப்டின்னு நா நினைச்சே ஏ இப்ப நமக்கு பெருசா ஆமா இப்ப நமக்கு பெருசா வந்து ஊக்குவிக்கறதுக்கு யாரு தேவல்ல நம்ப நம்ளே உக்கு ச்சுட்டு நம்ம பாட்டு போயிடலானு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த நேரத்துலலா வந்து யாருமே இல்லாத அந்த நேரத்துல வந்து அவங்க அது ஒரு விஷய சொன்னனால தா கொஞ்சோ என்னால அதுக்கப்புறதா தெரியு அது உ கம்னாலே என்ன அப்டின்றத நம்ம சில விஷயங்கள அப்டித்தான கத்துக்க கத்துப்போ அப்டின்னு ந பம் இந்த விஷயம்
அந்த ய நம் நம்ம வீட்டுல வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரில அவங்களுக்கு வந்துட்டு அஹ் அவங்களல்ல தேதி சொல்லிட்டு இருக்க முடியாது
அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவ்ளதா தெரியு இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அப்பா அம்மா சொல்றத விட
கிரங்
ஆமா அப்பா அம்மா இப்போ வேற யாராவது இந்த மாரி அனுபவசாலிகளோ இல்ல யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ஏத்துக்கற அந்த ஒரு மனப்பான்மை வரும் இப்ப வந்து நா அவங் கிட் எல்லாமே நா சொல்லியிரு ஏ இந்த மாரி எங்க அப்பா ஆ எங்க அப்பா வந்து இப்படி எங் அப் அப்பா வந்த ஆ நம்ம வீட் பக் ட்டு விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிருக்கேன் என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும் எங்க வீட்ட பத்தியும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றனால அவங்க அப்படி சொன்னாங்களா என்ன என்னை வந்து கொஞ்சம் அனுதாபப் பட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனா அவங்க சொன்னது வந்து இப்ப வரைக்குமே எனக் க்கு மறக்கவே முடியாது
சேரி விடு பேசனது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ம்